ஹலோ ஹலோ
ஆஹ் கேக்குதாங்க்கா
ஆஹ் இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்
உம் எனக் கேக்குது உங்களுக்கு கேக்குதா உம் அ நா சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்களா
ஆஹ் சாப்ட்டே என்ன சாப்பிட்டீங்க
ஆ தோச ஆஹ் பருப்பு சாம்பார் நீங்க
நா இன்னைக்கு என்ன சாப்ட்ட ஆஹ் யோ மறந்துட்டனே ஆ நா எங்க வீட்டுல இன்னைக்கு வந்து சப்பாத்தி அப்புறொ குருமா
ஓகே ஓகே சூப்பர்
ம் அப்புறொ நாங்க வந்து அஹ் புதுசா ஒரு வீடு வந்து வாங்கியிருக்கோ அஹ் உனக்கு அத பத்தி எதுனா தெரியுமா எப்டி வாங்கறது அப்படின் சொல்லிட் ட்டு இல்ல என்னனு அத பத்தி தெரியு உனக்கு
வீடு வாங்கறதுன்னா அஹ் என்ன சொல்றது என்ன ரேட்டு ஸ்கொயர் ஃபீட்டு இத பத்தி ஆ உம்
பேர் வந்து என்ன பண்றாங்க எங் எங்க வீ எங்க வீட்டு சைடெல்லா என்ன பண்றாங்க நெறைய வந்து அ அடுக்கு குடியிருப்பு அது மாரி போறாங்க ஆனா எங்களுக்கு பெருசா அதுல உடன்பாடு கெடையாது நாங்க வந்து அ என்னது தா நம்ப ஆ பேரண்ட்ஸ் எல்லா என்னதா ஊர்ல இருந்தாலு நம்ம இங்க இருக்கற்துனால நமக்குன்னு ஒரு வீடு அப்படி இருக்கோனு எல்லாருக்கு ஆச க்குல்ல பட் நெறைய பேர் நெனைக்கலா போற எடத்துக்கெல்லா வீடு வாங்க முடியுமான்ட்டு பட் இதுதா அப்டின் ஹ இந்த இந்த எடத்துல நம்ம கொஞ்ச நாள் இருக்க போறோ ஒரு பத்து வருஷ சும்மா அதுமாரி இருக்க போறோ அப்டின்னா அப்ப நம்ம தோணுல்ல வீ டு வாங்குலான் சொல்லிட்டு சோ அது மாரி எங்களுக்கு தோணுச்சு ஆஹ் நாங்க வந்து பாத்தோ சரி அ வாங்கலான் சொல்லிட்டு ஆனா இங்க என்ன என்ன பெரிய விஷயோனா ஒரு ஃப்ளாட்டோட ஒரு ப்ச் ஒரு பிளாட் ஒரு எடத்தோட ரேட்டும் நம்ம வீடு கட்டி விக்கிற ரேட்டும் ஒரே மாரி இருக்குங்க அது ஒரு அ ப்ளாட் வந்து இங்க வந்து அறுவது லட்ச சொல்றாங்கன்னா அந்த வீடே வந்து இன்னும் பத்து லட்சம் ரூபாய்க் சப்போட்டா ஒரு எழுவது லட்ச ரூபா எழுபத்தஞ்சு அது மாரி சொல்றாங்க அப்ப எது நீங்க பெஸ் சின்னனை
ஆஹ் என்ன கே அ ஆ பேட் பாக்குபோது லே லேமா பாத்தா வீடு அந்தக் கட்டி வீக்கிறாங்க பாத்தீங்களா அதுதா பெஸ்ட் தோணு பட் ஆனா வந்து நீங்க பளாட் பட்டா வாங்கும்போது அந்த எடம் மேபி அந்த எடம் கொஞ்சோ அதிகமா இருக்கலா இப்ப நீங்க ஒரு பிளாட் வந்து ஒரு அஞ்சு சென்டர் பிளாட்ன்னு வச்சு போங்ளே அஞ்சு சென்ட் ப்ளேட் நீங்க வாங்கு இதே நீங்க அந்த வீடா வாங்கும் போது அந்த வீடு மேபி எழுவத்திஞ்சு லட்சமா இருந்தாலு அது ரெண்டு சென்ட்ல இருக்குலா
உம்
ஏரியா வந்
ஆமா ஆமா நீங்க ஆமா நீங் நீங்க சொல்றது கரெக்ட் தா இப்போ எப்டியு வந்து நம்மோ அ அத வந்து லோன் போட்டுதா வாங்கணுன் வச்சுக்கோங்களேன் லோன் போட்டு வாங்கினாலுமே ஆ அப்போ வந்து ஆஹ் நெறைய இங்க ஆஹ் கூட வேல செய்றவங்க என்ன சொன்னாங்க நீங்க இத யோசிங்க அஹ் அப்போ அஹ் நீங்க ஒரு பத்து வருஷம் லோன் கட்றீங்ன்னா அந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டோட மதிப்பு என்ன இருக்கு இல்ல அந்த நெல த்தோடு மதி பின்னர் அப்டின் சொல்லிட்டு பட் எனக்கு தெரியிலா அத பத்தி நா சின்ன பொழுத்துல வந் எங்க அப்பா அம்மாவ பாத்து வளந்து எங்க அப்பா அம்மால்லா வந்து அப்டி அப்பல்லா வந்து இந்த ஆ இ கான்ட்ராக்ட்லா இருக்காது இல்லைங்களா நம்ப அப்பமு வந்து எப்படி கட்டுவாங்க மேஸ்திரி அவுங்க லா கூப்ட்டு ஆமா எப்பப்பல்லா அவுங்ககிட்ட காசு இருக்கு கோப்பல்லா அப்டிதான கத்துவாங்க நாங்க வந்து அப்டி பத் வளந்தோங்கதா பட் இது வந்து எங்களுக்கு கொஞ்சோ புதுசா இருந்துச்சு புது ஊரு புதுசா இருந்துச்சு நாங்க வந்து என்ன பண்ணோ அஹ் நாங்க எது நாங்க போய் லோன் கேட்டோ ஆனா அவங்க என்ன சொல்றாங்க ஒரு ஐம்பது லட்ச லோன் கேட்டா நம்ம வந்து நீங்க ஒரு பத்து வருஷா போட்டுக்கோங்க பத்து வருஷா நாங்க வந்து கட்டலா அப்டின்னு நாங்க முடிப்பனா அவோங்க என்ன சொல்றாங்க பத்து வருஷா வானா நீங்க வந்து இருவோது வருஷா போட்டுங்க அது எப்டி இருக்கோ அது எப்டி இருந்துசி எங்களுக்கு நா ஒருவ நம்மளோட நம்ளோட ஃபுல் ஆ ஆமா லோன் கே கட்டணு அப்டின்ற ஒரு பெரிய ஒரு சுமையா இருக்க மாரி இருந்து ச்சு உங்களுக்கு ஆஹ் நாங்க அது நல்லதுக்கூ போல அ ஆனா நறைய நறைய இங்க பாத்தீங்கன்னா நறைய பேரு என்ன சொல்றாங்க இல்ல நீங்க அந்த அடு அடுக்கமாடி கட்டமே வாங்கிக்கோங்க ஆனா அ அதிகோ அதுல இருக்கவங்க ஆமா அதுல இருக்கவங்க சில பேர் என்ன சொ சொல்றாங்க இல்ல இது ஒரு மூணு ஹ மிஞ்சி போனா ஒரு பத்து வருஷா இருப்பீங்க அதுக்கரோ எதுனா டேமேஜ் வரு மறுபடியு நீங்க விக்கு போது ஹ டேமேஜ் லா சரி பண்ண த்து மறுபடி அது மாரிதா விக்க முடியு அவுங்க சொல்றாங்க என்னமோ நீங்க வந்து ஆஹ் எண்பது வருஷா அது மாரிலா இருக்கணோ இந்த இருக்க முடியு இந்த ஆஹ் அபாட்மெண்ட்ல அப்டின்னு சொல்லிட்டு பட் உங்களால அப்டிலா இருக்க முடியாது தோ அப்டின்னு சொல்லிட்டு நீங்க எதனா யோசிச்சிருப்பீங்க இல்லையா நீங்க ஆஹ் காலேஜ்லா படிக்கு போது இப்டி இருக்கணோ அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வீடு நம்ம ஆல்ரெடி ஒரு வீட்டு்ல இருந்துருப்போம் ஆனா நம்ம ஊர் நம்ம வீடு ஆனா நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யோசிச்சிருப்பீங்கல்ல அது மாதிரி எதுனா இருக்குங்களா
வாங்கினா ஒரு ஃபிப்டி லாக்ஸ்ஸுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ட் அப்படிங்கும் அப்படி இருக்கும்போது ஆஹ் நீங்க வந்து தனியாக ஒரு அபார்ட்மெண்ட் இல்லாம தனியா பிளாட் வந்து ஒரு சிக்ஸ்டி லக்ஸ் செவன்டி லக்ஸக்கு ஒரு வீடு இருக்கு இருக்கு அப்படின்னா பெட்டர் சாய்ஸ் என்னனா தனியா இருக்கிறதான் பெட்டர் சாய்ஸ் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு ரெண்ட்டலுக்கு போறது கரெக்ட் பட் ஆனா நம்ம வாங்குறோம் அப்பனா அதுல நம்ம ஏதாச்சும் ஒரு ஆல்டர் பண்றது அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நம்ம வந்து சேஞ்சஸ் எதுவுமே பண்ண முடியாது பட் நம்ம ஒரு ஒரு பிளாட்ல தனியா இருக்க ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து என்ன வேணா பண்ணிக்கலாம் எப்படி வேணா மாத்தலாம் நாளைக்கு அந்த இடத்த நம்ம சேல் பண்ணும் போது கூட லேண்ட் வேல்யூ குறையாது கண்டிப்பா பில்டிங் வேல்யூ குறையுமெ லேண்ட் வேல்யூ எப்பவுமே இன்கிரீஸ் ஆகும் பில்டிங் வேல்யூ வந்து டிகிரிஸ்ல ஓ ஹோ ஆனா லேண்ட் வேல்யூ நீங்க அ எப் எப்போம்மே இன்கிரிஸ்ல தா போகு ஆனா அப்பார்ட்மெண்ட பொறுத்த வரைக்கு நீங்க ஒன்லி பில்டிங் வேல்யூ தா அபார்ட்மெண்ட் எப்பவுமே டிகிரீஸ் தா ஆகு இன்கிரீஸ் ஆதற்கான வாய்பு கெடையாது ஏனா அதுல நீங்க லேண்ட் வேல்யூ உங்களுக்கு கெடையாது
நாங்களும்த்தனா யோசிச்சோ பட் டு ஆனா வந்து என்ன என்ன பிரச்சனன்னா அஹ் அந்த அபார்ட்மெண்ட்ல ஆஹ் அது கிட்டவே இருக்குங்க கரெக்டா நம்ப வேலை செய்யிற இடத்து க்கோ அது தா கிட்டருக்கு இப்ப தனிய வீடு வாங்கி கட் சொன்னா இப்ப புதுவே இப்போ நம்ம ஊர்ல வீடு அப்டின்னா அப்ப வந்து நம்ப சொந்தக்காரங்க யாருன்னா இருப்பாங்க அவுங்க கிட்ட இவுங்க கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்லி கம்மி பண்ணி கம்மி பண்றாங்களோ இல்லையோங்க அது ஒரு அஹ் மனுசு ஆறுதலாருக்கு இல்லைங்களா இவன் கிட்ட சொல்லி அவன்கிட்ட சொல்லி அது மாதிரிதா க ஆரமிப்பாங்க இப்ப நாங்க இப்ப புது எடோ அண்றந் அதனால வீட்டுல எல்லா என்ன சொல்றாங்க இல்ல நீங்க கட்டின வீடு வாங்கிக்கோங்க அப்டின்னு சொன்னாங்க நாங்களு அதே மாரி கட் வீடு வாங்கிட்டோ அதுல என்ன பிரச்சனன்னா ஆ ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு மாசே வந்து ஆஹ் கொஞ்சோ நல்லாதா போச்சுங்க அதுக்கப்புறோ தா பிரச்சன ஆரம்பிச்சுது என்ன பிரச்சனனா ஆஹ் செவரல்லாம் வந்து விரிசல் விட ஆரம்பிச்சுச் சு ஆஹ் இது இது வந்து எங்க அஹ் நாங்க வாங்கல நாங்கன்னா எங்க அண்ண வாங்கினாரு அவரு வாங்கினாரு முதல்ல அவர் வாங்கினாரு அவருக்கு அடுத் து நாங்க வந்து பிளான் போட்டோம் நாங்க வந்து ஒரு அட்வ ஆஹம் அவர் வந்து வாங்கிட்டாங்க ஒரு ஆறு மாசம் கேப் ஏன்னா எங்களுக்கு வந்து லோன் கொஞ்சம் தள்ளி போனதுனால ஆ நாங்க ஒரு ஆறு மாசொ கேப்ல அப்ற வாங்கிக்கலா அப்டின் சொல்லி தி விட்டோ ஆனா அதுக்குள்ளவே இவ்ளோ பிரச்சன வந்துச்சு அவங்க பாத்த வீட்ல வந்து அப்போ கரெக்டா மழ வந்துருச்சு மழ வந்தா அது வந்து நாங்க தனி வீடு தா பாத்தோ மழ வந்துட்டோனே பின்னாடி வந்து ஃபுல்லா மழ தண்ணி ஃபுல்லா இறங்கிடுச் அந்த செவுத்துல ஃபுல்லா தண்ணி பாத்தீங்னா தனி தனியாருக்கு பாத்திங்களா அது மாரி ஆயிடுச்சுங்க அது நாங்க பாக்கவே இல்ல மழலா முடிஞ்சிது ஆ நெக்ஸ்ட் வீக் வந்து கிரஹப்ப
ஓகே
போட்டுட்டா லோனும் வந்து நெக்ஸ்ட் வீக் இன்னைக்கு இன்னைக்கு லோன் அப்ரூவ் ஆகுதுன்னா வித் தின் எம் டூ டேஸ் ஆ இன்னு ரெண்டு நாள்ல வந்து கிரப்பிரவேச ஏன் அப்டி வச்சனா நாள் நல்லால்ல பெரியவங்க சொல்லுவாங்க இல்லங்களா நாள் நல்லா சீக்கிரமா வச்சிருங்க அப்டின் சொல்லிட்டு அது மாரி எங்க அண்ண வீட்ல என்னாசுனா கொஞ்ச விரிசல்லாவிட ஆரம்பிச்சது அப்பவே நாங்க கேட்டோ ஏன் இப்டி ஆகுது சொல் இல்ல முன்னாடிலா வந்து ஒரு வீடு கட்ணுனா ஒரு வருஷம் ஆகு ஆ மிஞ்சி போனா ஒரு ரெண்டு மூணு வருஷமாச்சும் கட்டுவாங்க கொஞ்ச கொஞ்சோ மழை வெயிலுக்கு எல்லாத்துக்கு தாங்கு ஆனா இப் இப்பருக்க வீடுங்கல்லா நெனைச்ச அவ்ங்க மூணு மாசத்துலியே கத்டாங்க நீங்க வந்து அவங்க ஏதோ சொன்னாங்க அந்த ஒயிட் கலர்ல ஆஹ் ஆஹ் அத ஆ பட்டி பாத்துட்டா சரி ஆ பட்டி பாத்துதான் அது சரியாயிட் மொ அப்டினு சொன்னாங்க ஆஹ் நாங்களும் சேரி ஓ கே அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனா அதுக்கடுத்து ஆனா அந்த ஒரு அக்ரிமெண்ட்னு ஒன்னு கூடுவாங்க அதுல வந்து அவங்க அஹ் என்ன எழுதி கொடுத்தருந்தாங்க அஹ் நாங்க என்னென்ன டேமேஜ் அஹ் இருக்கோ அதெல்லாம் நாங்க செஞ்சு தரோம்னு கொடுத்திருந்தாங்க ஆனா வந்து ஆறு மாசத்துக்கு அப்பறம் நாங்க ப னா அவர் என்ன சொல்றாரு இல்ல நாங்க ஆறு மாசம் வெறியுதான் நாங்க பாப்போம் அதுக்கப்பறம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனாலே நாங்க வந்து எங்க பிளா ஒ பாத்தா அந்த வீட் ப்படியோ அப்படி தான் இருந்துச்சு பின்னாடி அதுனாலயே நாங்க டோட்டலா வீடு வாங்கறது ஸ்டாப் பண்ணிட்டோ லோன் கேன்சல் பண்ணிட்டோ டேட் ஃபிக்ஸ் இப்பழுது பத்திரக்கடிச்சது எல்லாமே நிறு த் அது அதுதான் எங்களுக்கு ஒரு ஒரு எப்படி ஒரு கசப்பான சம்பவம் அது அது ஒரு லைஃப்
அது நீங்க க அத கசப்பாவு எடுத்துக்லா தப்பிச்சுட்டோம் நம்ம முன்னாடியே அப்படின்னு நீங்க எடுத்துக்லா
நிறைய பேர் அப்படித்தான் சொன்னாங்க நீங்க த பிச்சுட்டோம் அப்படின்னு நினைச்சக்கோங்க போய் பார்த்தோம் ஆமா அது வந்து அப்பயுமே வந்து அந்த புயல் வந்து அவ்வளவு மழை பெய்யலன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா அவரு கூளா சொன்னாரு அவந்த ஓனர் வந்து கூலா சொன்னாரு என்ன சொன்னாருன்னா மழ பேஞ்ச தனி தேங்கதான் செய்யுங்க அப்படின்ட்டு இப்பவே இப்படி வாங்கறதுக் முன்னாடியே எவ்ளோ ஆஹ் ஆஹ் அப்படி பதில் சொல்றவங்க வாங்கிட்டு ஆமா வாங்கிட்டு பிறக்கு எப்படி பதில் சொ சொல்லுவாங்கல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கறேன் ஆஹ் சரி தம்பி ஆஹ் ஆஹ் டைம்யிடுச்சு நான் அப்புறம் பேசறேன் ஆஹ் ஆஹ் ஓகே உம் பாய்